ஆ
ம் சொல்ட்டா பெண் மா இந்த கோவை புதுர்ல ஒரு பொண்ணு இருக்கால பல்லுல கிளிப்பு போட் அந்த பொண்ணுக்கு அந்த பொன்னோட கத நா உனக்கு சொல்றே நீ கேளு ஃபஸ்டு ஃபஸ்டு என்னாச்சு அந்த பொண் ணு இப்ப நான் னு ம் எ கருப் ப்ரெண்ட சும்மா அடையாளத்துக்கு வச்சுக்கோ நானு எ கருப் ப்ரெண்டு வேண்டா கருப் ப்ரெண்ட்டு வேண்டா எங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு வச்சுக்கோ நானு அந்த பொண்ணு ஆ அன்னைக் கூட ஒரு பொண்ணு கூட செரி நீ அந்த பொண்ண பாத்துருக் மாட்ட எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா நான அந்த பொண்ணு ரொம்போ
சுண்டாக்காமத்துர பொண்ணு வேணா வச்சிக்கலாமா
சரி சும்மா வச்சுக்கோ நானு சுண்டக்காமத்தூர் ஃப்ரெ பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்சு ரொம்ப குளோஸ்சு வீட்டு பக்கத்திலயே தா இருக்கோன் வச்சுக்கோ அப்படி ஒரு பொண்ணு நம்மோ ஒட்டுக்காதா படிச்சோ ஒட்டுக்காதா கல்லூரிய படுச்சோ எல்லாமே படிச்சிருக்கோ அப்ப வந்து அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சுண்டக்காமத்தூர் பொண்ணுக்கு வந்து கல்யாண் நடக்குது சரியா சுண்டக்காமுத்தூர் பொண்ணு உன்ன கூப்புண்ணு எனக் கூப்புட்ணுன் நா நனப்பனா
எப்படி இவ ட் வேஷன் செஞ்சு கா நம்மதா போயிர்க்றோ
எனக் வேனா சேரி கூப்பணு நா நெனச்சாலு சரி கூப்பண் னுன் நெனச்சா நெனைக்கிறேன் வச்சுக்கோய்யே நெனச்சாலு அவங்க வீட் ல இருந்து சுண்டகாமுத்தூர் பொண்ணோட அம்மா அப்பா வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட ஏ முன்னாடி பத்திரிக்க வச்சுட்தா போறாங்க அப்ப நீ அந்த கல்யாணத்துக் போவியா மாட்டியா
போவேன்
போவதானே போகலனா ஏன் போகல அப்டின்னு நான் அப்பவே சொன்னேன் நீ போகாம இருக்காத சின்ன வயசுல இருந்து உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீ போ ஏனா அவங்க என்னதான் உனக்கு பண்ணாலும் போ ஒரு வார்த்த கூட என கூப்ட்ல ஒரு வார்த்த கூப்ட்டுர்க்கணும் தானே கல்யாணம்ன்னு
ம்
அப்டின்னு சொல்லி போகலனா
ம் இப்ப நான் கேக்குறேன்னா இப்ப அவங்க ஏன் வந்து பூ குறிப்பா அவங்க கூப்பிடல நாளும் அவங்க சொல்லாமல அவங்க வீட்ல வந்து பத்திரிக்கை வெச்சு
ஆ அதான் நான் கேட்கிறேன் அதுதான் நான் கேக்குற போகவே இல்லன்னா
ஆனா இதல்ல அவள சின்ன வயசுல இரு ஃப்ரண்டே அதுக்கு அவங்க கூப்ட்டதா போனு எப்டி எதிர்பார்கறாங்க
அதுதா கேட்டா என் உயிரு எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் அப்டின்னு பண்
அப்டி இருக்கவங்க கல்
எனக்கெல்லாம் நீங்க எல்லாம் கூப்பண்ணும்னே இல்ல நானே வந்துருவேன்
ஆ அதுதான்
அந்த மாரிதான் நம்ம இருக்கோம் ஏன் இந்த சிலர்லா இப்டி இருக்காங்கன்னா எனக்கு புரியவே இல்ல இப்போ இவளுக்கு சுண்டக்கமுத்துப் பொண்ணோட தங்கச்சிக்கு வந்து இது நடந்து ச ஒரு வார்த்த நம்மள வான் கூப்பிட்டுச்சா சுண்டக்கமத்தூர்ப்புள்ள கூப்பிடவே இல்ல நம்மளே போயாச்சு நம்மளே எல்லா பண்ணியாச்சு நம்ம எதிர்பார்க்கவே கடையாது தனே நம்ம நம்ம தங்கச்சி மாரி தான் நெனைக்கிறோம் இப்ப நம்ம ஒரு ஆகிட்டோம்னா நம்ம இப்போ ஒரு இத தான் நெனைக்க முடியும் இப்போ அவங்க அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டான் சொல்லி போன் பண்ணே அவங்க வீட்ல இருந்து யாரும நம்மள வான்னு ப்ல நானு கருப்பு ஃபிரெண்ட்டு சுண்டக்கமத்து ஃபரெண்டு உடனே கிளம்பி போய் எல்லாமே பண்ணோ அன்னைக்கி அப்பறம் சீரு க்கு எல்லாருமே போயாச்சு
ம் எல்லாருமே த போய் நீ இன்னும் பண்ண எல்லாரருட்ட பண்ணு ம்
இப்டிதான் நம்ம நினைப்போம் ஆனா இப்டி போகல செரி அத வீடு இப்போ என்னோட அக்கா கல்யாணம் ஆச்சு அந்த அக்கா வந்து கூப்ட்டுருக்கறாங்க போன் மூலியமா கூப்ட்டுருக் க்காங்க வா அப்டினு சொல்லி உங்களுக்கு எல்லா எப்டி அனுச்சாங்களோ அதே மாரி கூப்பிருக்காங்க அதுக்கு வந்து இது கைய அமுக்கி இதா அனுப்பிச்சிருக்கா கையது அணச்சிட்டா அப்றோ அத அணச்சிட்டு விட்ருக்கறா அப்போ நா தா சொன்னேல்ல ஞாயித்துக்கெழம அந்த அக்கா வீட்ல தானெ நா இருந்தே அன்னைக்கி கூட போனன்ல அக்காக்கு இதெல்லா பண்றக்கு போய்ட்டு அங்கதானே இருக் க காலையில நா இது பண்ணே ஃபோன் பண்ணே இப்பவே உங்க அம்மா வந்து ஒரு மாரி தா என்ன பேசினாங்க இவ்ளவு தூரம் வர வீட்டுக்கு வரது இல்ல ஒன்னய அடிக்கடி பாக்குறே சுத்திட்டே தானே இருக்க அப்டி இப்டின்னு சரி நம்மளதா இப்டி பேசாம செரி ஒரு எட்டு போவோம் அப்டின்ட்டு போனே போய்ட்டு அவுங்க வீட்ல சாப் வரியா சாப்ரியானு சாப்பாடு போட்டாங்க இல்ல வேணா வேணான்னு சொன்னெ அப்பறம் போட்டாங்க அப்போ நா சொன்னெ பிரியா நீ நீயே ஊட்டி விட்டுறு ஒரு வாய் வாங்கிக்கிறே அப்டினு சொல்லிட்டு வாங்கிட்டே
ம்
வாங்கிட்டு இப்டி வெளிய நின்னு பேசிட்ருந்தோ
ம்
வெளிய நின்னு பேசிட்ருக்கும் போது அ இந்த பொண்ணு கிட்ட இந்த பொண்ணு சொல்லுச்சு நீ வருவியா அப்டின் நா கேட்டே பாக்கலா அப்டின் சொல்லிச்சு ஏ இப்டி சொல்ற அப்டினு நா கேட்ட அதுக்கு இப்டி இப்டி அனுப் பறாங்க ஒரு ஒரு இதாவே கூப்பல்ல நம்ம எப்டி வர முடியு இப்டி அனுப்ச்சது இப்டி இதா போட்டுட்ட அப்டினு ஒரு திமிறா சொல்லுதுன்னா நா அதா சொன்ன என்னோட ஆ அதா சொன்னே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே அவுங்க அப்டிதா அனுப்ச்சாங்க எல்லாரு வர்றாங்கதா அப்டின் நா சொன்ன அந்த பொண்ணு வீட்ல இருந்து வந்து கூப் ட்டு இப்டித்தா இவுங்க இப்டி கூப்டதுக்கு இப்டிதா
இனி அவ என்ன பண்ணுனு நெனைக்கிறாலாமா இப்ப இ இவுளுந்தா இருக்கா நாளைக்கு இவுளுக்குந்தா கல்யாண நடக்கு நாளைக்கி இவுளுக்குந்தா கல்யாண நடக்கு அப்ப எல்லாருமே இதே மாரி கூப்ட்டுட்ருப் பாளா கண்டிப்பா யாருக்காச்சு இப்டி அனுப்பதான செய்வாங்க
நா என்ன கேக்கறோ அவங் சேரி நி இப்ப நம்ம ஒட்டுக்கா படிக்கிறோ நம்ம வீட்ல வந்து நம்ம கூப்பன்னுன் நெனக்கிறா ஓகே
ம்
அவுங்க நம்மள விட பெரியவங்க தான நமக்கு சொல்லி குடுக்குறவங்க நம் அவங்க
மொதல்ல அவுங்க நம்மளய கூப்புண்ணுனு அவசியமே கெடையாது அவுங்க வந்து கூப்பறதே பெருசு
அதுதா அது என்னமோ உண்மதா நம்ம சொந்தமு இல்ல நம்ம கிளாஸ்ல சும்மா இத ஆ இல்ல எனக்கு கிளாஸ் போகணு இல்ல என்னால வ ர முடில எனக்கு லீவ் கெடைக்கல அப்டி சொன்னா கூட சேரிங்களா
ம்
எனக்கு இப்டி அனுச்சாங்க எனக்கு இதா இருந்துச்சு ஒரு இதாவே இல்ல அப்டினு ஒரு மாரி திமிறா சொன்னது எனக்
இத்தனைக்கு அவளுக்காச்சு பரவால உங்கு கிளாஸ்க்கெலா வந்துருக்காங்க எங்களுக்கெல்லா வந்தது கூட தெரியாது நான்லா உ மூலியமாத என க்கு அவங்கள தெரியவே செய்யு
அதுதா அதுதா
மயில் கட் பண்ணது இப்பதா அவுங்கள தெரியவே செய்யு ரெண்டு மாசமா அவளா வந்தாலா
மைல் கள் பொண்ணு வந்து ஒரு மாரி மூஞ்சி காட்டறதுலா இல்லல்ல வந்தொனே அந்த அந்த இதெல்லா காட்டுச்சு அவுங்களு மேல இருந்து நல்லா தான சிரிச்சு வந்
ஆ அதா நல்லாவே பேச செஞ்சாங்க இத்தனைக்கு அவுங்களுக்கு இப்ப ஒரு ரெண்டு மூணு மாசமாதான தெரியு அவுங்கள
சொன்னாங்க அண்ணியலா அக்கா சொல்றாங்க கல்யாணத்தப்ப அக்காக்கு இது பண்ணிட்டு இருக்கும் போது நா முன்னாடியே போய்ட்டன்ல அப்ப எனக் கு வந்து அந்த பொண்ணு வருமா அப்டினு கேட்டாங்க தெரியலன எனக்கு முன்னாடியே தெரியு அந்த பொண்ணு வராதுன்னு எல்லா இதுக்கு அதுமில்லாம அந்த பொண்ணுக்கு வந்து முன்னாடி நடப்பாங்கள மோதிரல்லா மாத்துனாங்கல்ல அப்பவுமே அந்த அக்கா ஃபோன் பண்ணி எல்லா கூப்ட்டாங்க வா வா அப்டினு அப்பவுமே வரல காலைல ஏழ்ரைக் கு நானு போறப்ப கூப்ட்ட வா நீ வா அப்டினு இல்ல நா வர்ல மோதிர போட்டதுக்கு வர்ல ஆ ஆ பூ வெக்கறக்கு வர்ல மோதர போட்டதுக்கு வர்ல இதுக்கு வர்ல கல்யாணத்துக்கு வர்ல
ஏ போ சொல்லு அவள சும்மா ரொம்ப பண்ணிட்ருக்கா ஃபோன் பண்ணி கூப்ட்டாலு போ மாட்டாளாமா இப்பிடி அனுப்பி கூப்ட்டாலு போக மாட்டா இனி என்னதா பண்ணனு அவளுக்கு
அவங்க வந்து வீட்ல வெக்கணுனு நம்ம எதிர்பாக்க முடியா ஏ வீட்ல வந்து வெச்சாங்கன்னா நா அவ்ளோ இதா இருக்கே நா அவுங்க வீட்டுலதா தங்குனே அவுங்க வீட்டுல இருக்கே அவுங்க வீட்டுல என்ன ப பொண்ணு பொண்ணுன்னு பேசுறாங்க அப்டின்னா இப்ப நீங்களா அப்டியா எதிர் பாத்தீங்க இப்ப கால் இதுலருந்து அத்தன பேர் வந்திருக்காங்க அத்தன பேர் வீட்லயுமா போய் வச்சாங்க அவங்க கூப்ட்ட மரியாதைக்கு வந்திருக்காங்க உன்னால வர முடிலன்னா என்னால வர முடியல
ஆஹ் அதுதா சொல்ணு இந்த மாரி என்னால வர முடியாது அப்டின்னு சொல்லுனு சொல்லுனுல சேரிம்மா இதுக்கு கூப் இல்ல இந்த மோதிரோ மாத்துரக்கு ஃபோன் பண்ணி கூப்ட்டு இருக்காங்கல்ல இதுக்கு எல்லாமா நேர்ல வந்து கூப்டுவாங்க மோதிரோ மாத் மாத்துறக்குலாமா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க நேர்ல வந்து கூப்டுவாங்க
எனக்குல்லா மோதிரோ மாத்திர அன்னைக்கு நீ வா அவ்ளதா வா என்ன ஃபோன் பண்ணியோ இது பண்ணியோ வீட்டுக்
இல்ல அவ்ளோது நா அவ்ளதா பண்ணுவாங்க ஏன்னா இப்ப காலேஜ்க்கு வராங்க நமக்கு கிளாஸ் பண்ணிருக்காங்க அவ்ளோதா இவ்ளோ பண்ரதே பெருசு அவுங்ககிட்ட இதுக்குமேல நம்ம எதிர்பாக்க கூடாது
நெறைய எங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டாரு ஆஹ் வாங்கிட்டு ஒன்னுல்லப்பா இல்ல இல்ல இல்ல வாங்கிட்டு வந்திருக்காரு யார் யார் சாப்பிடுவாங்கன்னு நா உனக்கு கணக்கு பாத்து சொல்றே
ஆ சேரி சேரி என்ன வாங்கிட்டு வந்துட்டு வந்திருப்பாரு
தெருல அவர் போய் பிரியாணி அந்த மாரி வாங்கிட்டு வந்திருப்பாரு காலையிலே சிக்கன் எடுக்கட்டான்னு கேட்டாரு வேணான்னு சொல்லிட்டே அப்ப வயிறு வலிச்சுதுன்னு வேணான்னு சொன்னே இப்போ இதாயிடுச்சு சரியாயிடுச்சு
உம் இப்ப போய் கேட்டா எடுத்துக்குவாரு
அதுதா அதா வாங்கிட்டு வன்ட்டாறுல கடயிலயே
உம்
சரியா அப்ப அந்த பொண்ணு இப்டி ஆயிடுச்சு அன்னைக்கு அவுங்க வீட்டுக்கு போயிருந்தேனா அப்போ திடீரனு வந்து ஒரு மாரி கால் உதறி அழுகுற மாரி பண்ணுச்சு எனக்கு திடீர்னு என்ன இப்டி பண்ணுது அப்டின்னு பயமியிடுச்சு ஏ ஏ என்னாச்சு அப்டின்னா சீக்கிரோ ஃபோன் பண்ணு சீக்கிரோ ஃபோன் பண்ணு சீக்கிரோ ஃபோன் பண்ணு யார்க்கு பண்றது அப்டின்னு நா கேட்டே அப்போ ஆயில் இப்போ ஒரு பையே கூட பேசிட்டு இருக்காள அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ண வேணானு சொல்லு பண்ண வேணான்னு சொல்லு அப்டின்னு திடீர்னு அவ தம்பி வந்து ஏய் அப்டின்னு கத்தி அவங்க அம்மாவ உள்ளகூப்பிட்டு போய்ட்டா அப்புறோ இந்த பொண்ணு இப்டி பண்ண ஆரம்பிச்சிருச்சு நா என்ன பண்ணிட்டே தீடீர்னு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ எது மெசேஜ் பண்ணாத டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு சொல்லிட்டே ஆஹ் சேரி சேரி சேரி சேரினு அந்த பையே சொல்லிட்டு எல்லா டெலிட் பண்ணானா என்ன பண்ணான்னு தெரியல அதுக்கப்றோ நா அதுக்கப்புறோ நா கேட்டுக்கல நைட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுறே சொன்னே எனக்கு பண்ணுன்னே தோணுல எனக்கு அப்டி சொன்னனே இதா தா இருந்துச்சு எதாச்சு பிரச்சனைஆனா அந்த பொண்ணு அப்போ இதுக்கு போச்சுல்ல ஊருக்கு கூட போச்சுல
உம்
ஊருக்கு போச்சு சரியா இடையில இந்த ஹ் லீவ் அப்ப அப்போ ஊருக்கு போச்சு அவுங்க ஊர் வந்து எங்க இருக்குன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில ஒரு கோயில் வரூல்ல அது கூட கொஞ்சோ பிரபலமான கோயில் தா என்ன கோயிலு
மாசானியம்மன் கோயில்லா
ஆ இன்னொன்னு சங் இல்ல மேட்டுப்பாளையோ போற வழியில ஒண்ணு வரு சரியா அந்த கோயிலுக்கிட் தா அவுங்க வீடு அய்யோ அந்த கோயில் கூட எங்க மாமா குலதெய்வ கோயிலு அந்த கோயில்கிட்டதா அந்த பொண்ணோட சொந்த ஊரு சரியா அவங்க எப்பயாச்சு அந்த கோயிலுக்கு போ போயி அங்க வீட்டு கிட்ட தங்குவாங்க
ம்
தங்கறப்போ நா என்ன பண்ணிருந்தே அன்னைக்கு வந்து நானு வந்து அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றக்காக போயிருந்தே அதா மாச மாச பணக் கட்டணு அப்புடி சொல்லி ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுன் சொன்னல்ல அதுக்காக போயிருந்தே அதுக்கு போனப்போ ஓ அந்த வீட்ல அவங்க வீட்டு ட்ல இருந்து நீயு வா ஊருக்கு வா ஊருக்குவானு என்ன கூப்ட்டாங்க ஐயோ நால்லா வர்ல
ம்
அன்னைக்கு ஒரு நாள் இப்புடிதா ஆச்சு அ கொஞ்சோ இது வெரிக்கு வா வழி சொல்றக்கு அப்புடின்னு சொல்லி எங்கயோ கூட்டிட்டு போயிட்டாங்க நம்ம எங்க வீட்ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு நாப் ப்பது கிலோமீட்டர் அம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டோட பத் த்தரம் க்ரி இது பண்றக்கு
ம்
அவ்ளோ தூரோ வண்டி ஓட்டிட்டு போயிட்ட அந்த எடோம் பேரு பல்லடோன் நெனைக்கிற பல்லடோ வரைக் கூட்டிட்டு போயிட்டாங்க ஓ அவ்ளோ தூரம் போயிட்ட சூலூர்லா தாண்டி அதுக்கப்புறோ அங்க போயி தா தெரியுது எனக்கு அவ்ளோ தூரோன்னு அவங்க அம்மாவையு அவளையு வெச் ச்சி ஓட்டிட்டே போயிட்ட
ம் ஏ உங்க வீட்ல உங்க அப்பா அ தம்பிலா
தம்பியெல்லா இதுக்கல்லா வரமாட்டா அவனுங்கலா அவன் லா கொஞ்சோ இதுதா நம்மளதா இப்டி இது பண்ணுவாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த ஊருக்கு போகு சரியா அந்த ஊருக்கு போயிருந்தப்போ இந்த ஊருக்கு போறக்காக கெளம்பி இருந்துச்சு அன்னைக்கு நா அக்கவுண்ட் இது பண்ண போனப்போ அப்போ கொஞ்ச அந்த பொண்ண வந்து இது வரிக்கு எறக்கி உட்ரு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ செரி அப்டின்னு சொல்லிட்டு நாங்க குறுக்கு வழியில ஒரு வழியா வந்தோ திடீர்னு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணா அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணோன்னயே அந்த பைய வா வ் இரு நீ போகாதா நா உன்ன பாக்குற நீ போறக்கு முன்னாடி அப்புடின் சொல்லிட்டு வந்தா
ம்
வந்தோனையே அவங்க அம்மாவு தம்பியு முன்னாடி வண்டியில போயிட்ருந்தாங்க ப்ப நீ என்ன சொல்லுவ அந்த பையன பாக்கறக்காக நின்னுட்ட நா சொல்ற வேண்டா எனக்கு பயமா இருக்கு உங்க அம்மாவோ தம்பியோ திரும்பி வந்தா நா மாட்டிப்ப
ம்
எனக்கு பயமா இருக்கு வேணா வேணான் நா சொல்றே அப்ப இப்புடி திரும்பி இப்புடி வந்து நிக்கி நிக்க நிக்க அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க நீ என்ன சொல்லுவ இங்க நின்னுட் டோ க்கு இல்ல ஒரு மாரி கூட்டமா இருக்கு ஏதோன்னு சொல்ணு தானே அபி ஆ இவ அருள் அ மேம் பாக்கறக்காக போணுமாமா அப்புடின்னு சொல்லி சொல்லிட்டானா
உங்குளுக் எதுக் சொல்றா அவ ஏ அவளும் பாக்கதுக் நிக்கிறா வேற எதாச் சொல்ல வேண்டி
சிழுக்குறா ஆ அந்த மேம் வராங்கன்னு நின்னுட்டா இவ அப்புடின் சொல்லிட்டானா
ம்
நா சொன்ன எதுக்கு இப்புடி நா எதுவுமே கேக்குல எனக்கு அன்னைக்கே சரியான கோவோ வந்துருச்சு அப்போ அந்த நம்ம ஒரு ஃபோட்டோ கூட புடிச்சிருவாங்கன் சொல்லி நம்ம ஸ்லோவா ஓட்டு வரோல்ல த்துல வண்டி அந்த எடோ கிட்ட ஒரு இதுல அவங்க அம்மாவு தம்பியு ஒக்காந்துட்ருந்தாங்க
ம்
அப்ப நாங்க போனோ நாங்க போனோன்னே அவுங்க அம்மா தம்பி அந்த கடைய ஒண்ணுருந்துச்சு பக்கத்துல அங்க சாப்டு சாப்டு ஒரே நிமிஷோ இருங்க எங்க அப்பா கூப்பிட்றாரு